கேக்குதுங்களா
ஆ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஹலோ ஆ வணக்கம்மா நல்லாருக் கிளா ஆ கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது சொல்லுங்க
கீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
என்ன
ஆ நல்லாருக்கோ சாப்டிங் ஆ நல்லாருக்கே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு மேம்
நீ வந்து
இனிமே சா
ஆ ஓகே ஓகே ஆ சாப்ட்டோ கல்யாண ஆயிடுச்சா ஒங்குளுக்கு
ஆ ஆயிடுச்சு மேம் பேபி இருக்கா த்ரீ மன்ந்த்ஸ் ஆகுது டெலிவரி ஆயி
ஓ ஒரு கொழந்தையா
அ ஆமா மெய்ல் பேபி
ஓ அ ஓகே ஓகே
ஒங்குளுக்கு
ஆ எனக்கு கல்யாண ஆயிடுச்சு ஒன் இயர் ஆகுது கொழந்தைங்க எதுவு இல்ல
ஓ அப்டியா எனக்கு டூ இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி ஒன் இயர் நானு இதா தா இருந்தே அதுக்கப் ரோ ட்ரீட்மெண்ட் எடுத்து தா அப்ரோ பேபி பொறந்துச்சு
ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்ளா
ஆ ஆமா எனக்கு எப்டி சொல்றது யூட்ரஷ்கு முன்னாடி வந்து ஸ்டொமக் ஸ்டொமக்ல வந்து ஒரு கட்டி மாரி ஒண்ணு இருந்துச்சு அதனால பேபி ஃபார்ம் ஆனாலு வளர முடியாது குரோத் ஆகுல்ல யூட்ரஸ்சு அதனால வளர முடியாது அது எடஞ்சலா இருக்கு அப்டின் சொல்லிட்டாங்க அப்பறோ அந்த இத போய்ட்டு லாப்ரோஸ்கோபி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வந்தே ரிமூவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்றோ சிக்ஸ் மன்ந்த் இருக்ககூடாது பேபி சிக்ஸ் மன்ந்த் வரைக்கு யூட்ரஸ் கண்ட்ராக்ட் குடுக்காதுனு சொல்லி டாங்க அப்ரோ சிக்ஸ் மன்ந்த் கழிச்சு தா கன்சிவ் ஆனே அப்பரோ இப்பதா பேபி பொற ந்துருக்கா மூணு மாசோ ஆகுது
நானு ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் ட்ரை பண்ணே எல்லாமே நார்மலா தா இருக்குமா போய்ட்டு வாங்க அப்டின்ட்டாங்க
ஹெச் பி கரெக்ட்டா இருக்கா ஒங்களுக்கு ஹெச் பி ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக இருக்கா
கம்மியாருக்கு
ஆ அதுதா அதுதா ஃபஸ்ட்டு அதுதா செக் பண்ணணுமே நம்ம ஃபீமேல்ஸ பொறுத்த வரைக்கு ஹார்மோன்ஸ் வந்து நெறைய சேஞ்சஸ் ஆகுரனாலே ஹெச்பி லெவல் கொறஞ்சிரு எனக்கு பிஃபோர் மேரேஜ் டு்வெல் பாயிண்ட் இருந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு
ம்
ஒரு டூ த்ரீ மன்ந்த்ஸ்லயே எனக்கு கொறஞ்சிருச்சு சுத்தமா
ஓ
அதுதா எனக்கு பெரிய ட்ராபேக்கா ஆனுச்சு கடசி வ
ஓ கல்யாண ஆனா ஹெச்பி கம்மி ஆகுமா
ஆமா நெறைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஆனாலே ஹெச்பி இதாயிடு எனக்கு தெரியாது இப்ப அது நா கொண்டு போய் காமிச்சப்பதா எனக்கு சொன்னாங்க
ஓ ஓகே ஓகே ஆமா எனக்கு வந்து ஹெச்பிலா கரெக்டா இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஹெச்பி ப்ராப்ளம்லா வந்ததே இல்ல
ஆமா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இஷ்யூ கூட எனக்கு வந்ததே இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி ஜொரோ வரு கொண்டு போய் காமிப்பே டேப்லெட் போடுவ ரெண்டு நாள் ஜொர அடிக்கு ரெண்டு நாள் பத்து எஞ்சு தூங்கி ஏஞ்சு குளிச்சிட்டு போனாலே செரியா போயிடு ஆஃப்டர் மேரேஜ் கம்ப்ளீட்டா பாடி வந்து ஃபுல்லாவே இதாயிடுச்சு
ஆமா எனக்கு அதேதா அ அடிக்கடி த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு இல்ல ஹெச் பி லெவலே கம்மி மைக்கம் போட்டுருவே இந்த பிபி ரொம்ப லோவாயிடு பி
எனக்கா அதுக்கு முன்னாடி வந்து நம்ளுக்கு பெருசா எதுவு தெரியாது வீட்டு சூழ்நில என்னன்னு எப்டி சொல்றது வீட்ட ஜாமா இல்ல இதுக்கு இது இல்லாது இல்ல எதுமே தெரியாது நம போ வேலக் வேலக்கி போனா போவோ இல்ல வீட்ல இருக்கர்னா இருப்போ அவ்ள தா வீட்டு வேல செய்வோ சாப்டவோ கொல்லுவோ அப்டியே இருந்துருவோமா ஆப்ஃடர் மேரேஜ் அதுக்கப்றோ எல்லாமே நம்ம கிட்ட எப்டி சொல்றது ஒரு ஜாமா இல்ல நம்ப தா வாங்கி வைக்கணுன் சொல்லுவாங்க அத கேட்டு கேட்டு வாங்கறதுக்குள்ள அப்பா சொந்தக்காரங்க எல்லா சமாளிச்சு வெள்ல வரதுக்குல்ல தலவலிதா
ஆமா எனக்கு அப்போல்லா வந்து நானு வேல செஞ்சுட்டே இருப்பே ஆ எவ்ளோ கஷ் டமான வேலயா இருந்தாலு செய்வே எனக்கு எதுமே தெரியாது வெளில வேலைக் போற கம்ப் நா எல்லா வேலையு செஞ்சிருக்கே கம்பெனி வேலையில செஞ்சு கம்பெனி வேலையில செஞ்சிருக்கே லோடு வேல செஞ்சிருக்கே ஹோட்டல் வேல செஞ்சிருக்கே இந்த மாதிரி கொல் நான் வயல்வெளி வேலை இந்த மாரி கொள் நா வயல்வெளி செஞ்சிருகே எல்லா வேலையு செஞ்சிருக்கே எனக்கு எதுமே தெரியாது டயர்டு எதுமே தெரியாது என்ன அப்ப டயர்டா இருக்கு தூங்கி எழ்ச்சா செரியா போடு ஆனா இப்ப வீட் டு வேல செஞ்சாலே எனக்கு மயக்க வருது கிறுகிறுன் சுத்துது தல ரொம்ப நேரோ ஒரே இடத்துல நிக்க முடில அப்பப்ப தல வலிக்குது தல குளிக்க முடில ஏதா ஒரு பேஷண்டட் மாரி ஆய்ட்ட என் ஃப்ரெண்டு வேற என்ன கலாய்க்றா அ என்னா ஜூஸ் குடிச்சா சளி புடிச்சுகுன்ற ஜூஸ் குடிச்சா சளி புடிச்சுக்குன்ற த தலைல தண்ணி ஊத்தனா தல வலிக்குதுன்ற வெயிட்டு தூக்கனா மய க்க வருதுன்ற வேல செஞ்சா மயக்க வருது மூச்சு இறைக்குதுன்ற பேஷண்டாவே ஆயிட்டியா அப்டின்றா
அதாவது இப்ப நீங்க உங்ளுக்கு இன்னு பேபி கொழந்த பொறக்கல அதனால நீங்க இதோட இருக்கீங்க கொழந்த மட்டு பொறக்கட்டு அதோட எப்பா ஆ நல்லா கேட்டுங்க உங்க ஹெல்த் நல்லா ஸ்டெடியா வச்சுட்டு பேபி ஃப இது பண்ணிக்கோங்க எல்லாரு சொல்லுவாங்க சுத்தி இருக்குற எல்லாரு நீ பெத்துக்கோ னா பாத்துக்கறே நாஸ் ங்கட்டு நாங்க பாத்துக்குறோ அவங்களுமே ஆவோ அம்மா வீட்டுலயு சொல்லுவாங்க மாமியார் வீட்டுலயு சொல்வாங்க ஆனா கொழந்த அழுதுச்சுனா கிட்டக்க யாரு வரமாட் டாங்க ஆ நாதா இப்பஅவஸ்த்தப்பட்டுட்ருக்கே
எனக்கு தெரியாது ஏன்னா வந்து எங்க ரெண்டு அண்ணனு கலா நா பாத்திருக்கே எங்க அண்ணனுக்குலா அப்டிதா சொன்னாங்க நாங்க பாத்துக்கோ நாங் ஆனா சும்மா சொல்ல கூடாது பாத்துக்கிட்டாங்க தா ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து அவங்க எல்லாமே பாத்துக்க முடியாதுல்ல அம்மா கிட்ட பால் குடிச்சாகனு அம்மாவோட அரவணைப்புலதா பேபி அமைதியாகு மிளாடும் போது சுத்தி உக்காந்து பாத்துக்குவாங்க வீட்டு வேல அவங்க செய்லா போலா வரலா
ஒரு மாசோ எங்க வீட்டுல எல்லாரு பாத்துட்டாங்க முப்பது நாள் கரெக்டா எல்லாரு இங்க இது பண்ணிட்டாங்க முப்பது நாளைளுக்கு அப்புறோ நா ஏன்ச்சி நடக்க காரம்சி எல்லாரு ரிலீஸ் ஆயிட்டாங்க அவ்லதா அவங்க அவ்ங்க அவ்ங்க வேலைய பாக்க போயிட்டாங்க நானு எ பேபியுந்தா வீட்ல இருக்கோ
அவங்க ரெண்டு பேரு மட்டு தனியா ஒரு உலகத்துல விட்டுட்டு எல்லாரு போன மாரி இருக்கு
ஆ இப்போதைக்கு நா என்னோட நல்லா அட்டாச் ஆய்டுறா அவங்க கிட்ட போக மாட்றா அழுவுரா யாரு்கிட்டயு இர்க்க மாட்டா அய்யோப்பா இன்னு எவ்வளோ நாளு இப்டி ஓட்ட போரனு தெர்ல
டார்ச்சரு பிள்ளைங்க ரொம்ப ஒட்டிக்கிட்டா நம்மளுக்கு தா டார்ச்சரு யாருகிட்டயு போ முடியாது விட்டுட்டு எங்கேயு போ முடியாது நீ இருப்பான் நம்மஇங்கிட்டு போய்டு வர கடைக் போயிட்டு வரோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோ எதுமே போ முடியாது அழுதுட்டே இருக்குங்க கொழந்தைங்க ஸ்கூல் சேத்துட்டீங்களா மு அய்யோ பொறந்தே மூணு மாசந் தா ஆகுதா
எப்டி சொல்றது ஃபஸ்ட்ல்லா எல்லார்கு துக்கி வச்சிருந்தாங்க எல்லாருகிட்டையு அழுவாம இருந்தா பால குடுத்துட்டோனா போது எல்லாரு தூக்கிட்டு போய்டுவாங்க அப் பாசல்ல வச்சுப்பாங்க அம்மா வச்சுப்பாங்கப் படுக்க வச்சுப்பாங்க மடிலே தட்டி குடுத்து தூங்க வச்சுருவாங்க இப்ப எல்லாரு கழிச்சி எல்லாரு வெள்ல வேல பாக்குறாங்களா
உ
ஏ கிட்டயே இருந்துட்டு அவங்க மூஞ்செலா பாத்தா அழுவுறா எல்லாரையு உக்கன நாந்தா பக்கத்தல உக்காந்தக்கனு நாந்தா விளாட் காட்னு நாந்தா சிரிக்க வக்கனு எல்லாமே நாந்தா எங்கே போரது நானு
இப்பவே இப்படியா
எல்லா திட்டுதுங்க நீ எ க ரெண்டு மாசமா கையிலே வச்சுருந்தாரு இவரு ரெண்டு மாச் ரெண்டு மாசமா சரி நானா வச்சு ப்பனா எல்லா செஞ்சுட்ருக்கவு மொகத்த மறந்துட்டா எல்லாரையு டக்குன்னு
நீ நீங்க வந்து கொஞ்ச கொஞ்சமா பழக்கி விடுங்க கொஞ்ச கொஞ்சோ வெளாட ஆரம்பிச்சதுக்கு கப்பறோ ஆனா விளையாட மத்தவங்கள்ளா வந்து விளையாடுவாங்கல்ல அப்ப கொஞ்சோ பழக ஆரம்பிச்சிருவா நீங்க ஆனா அந்த இது மட்டு பழகப்படுத்திராதீங்க நீங்க நீங்க வந்து கொஞ்ச ஒரு அடி அவாய்ட் பண்ணியே இருங்க
எல்லாரு பால குடுத்துட்டு கீழ போட்ருங்க விளையாடுங்க அப்டின்னு சொல்றாங்க எனக்கு தா கைய விட்டு கீழ விட்டு எறக்குவே மனசு வரமாட்டேங்குது நா இதோட மூணு ஆப்ரேஷன் பண்ணிட்டே அவன குழந்த வெளில வேர எடுக்கிறதுக்குள்ள இருந்தாலு முடில அவன விட்டுட்டு அந்தாண்ட போகவே பயமார்கு விட்டுட்டு போனா
உ உ
ஆ நீங்க ஹெல்த வந்து நல்லா பாத்துகோங்க நல்லா இந்த ஹெச் பி இம்ப்ரூவ் பண்ற ஐட்டம்ஸ சாப்பிடுங்க
ஆ ஓகே ஓகேங்க ஹாஸ்பிட்டலில்ல காமிச்சி மெடிசன்லாங்க எடுத்துட்டுருக்கேன் எனக்கே ரொம்ப முடியல இந்த விட்டம விட்டமின் சி அப்புறோ இந்த அயன் டேப்லெட்டு இதெல்லா எடுத்துட்டு தான் இருக்கே தண்ணி நெறையா குடிங் எங்க போனாலும் தண்ணி நெறையா குடிங்க தண்ணி நெறையா குடிங்கன்ன தான்
ஆமா ஆ அது நெறையா குடிக்காம டேப்லெட் போட போட இன்னொரு ப்ரோப்லம் என்ன வரும்ன்ன நா சொல்லிடுறேன் நா அனுபவிச்சத சொல்லிடுறேன் அந்த மேல் வயிறு சொல்லுவாங்களா இறைப்பை கிட்ட ஹேவியா புண்ணு வந்துரு நீங்க வந்து ஒரு பச்ச மிளகா கூட கூட வச்சு சாப்ட முடியாது
ம்
அப்டி கொண்டாந்து விட்டுருச்சு எனக்கெல்லா நால்லா பிரமன்ஸ்ல வந்து உப்பு போட மாட்டே ஜீனி போட ஜீனி போடாம வெறும் பசும் பால காய்சி காய்சி தான் குடிச்ச அந்த புண்ணு அரூர வரைக்கும் பசும் பாலும் மாதுளம்பழம் ஜூஸும் தான் எடுத்துக்கிட்டேன் வேற எதுவுமே
புண்ணு அதிகமாகக்கி விட்ருங்க லாட்டிக் ஆசிட் இருக்கு அதுல
இல்ல எனக்கு நல்லா கேட்டுச்சு நா அததான் செஞ்ச பாக்கெட் பால யூஸ் பண்றதே விட் டுட்டே அவரு அவ வயத்துல இருக்கும் போதல்லா கம்ப்ளீட்டா பசும்பால் அட் பண்ணி அட் பண்ணி ஜூஸு தா கொஞ்சோ ஐஸ் போடலா அந்த மாதுள ஜூஸ் குடிச்சுதா இப்பதான் அந்த இதுவே விட்டுருக்கு எனக்கு நான் இப்பதான் டேப்லெட்ஸ் தா விட் டுட்ட மூணு மாசத்துக்கு அப்புறோ இதுக்கு மேல வேணான்னு
ம் ம்
முடிஞ்ச அளவுக்கு டானிக்ஸா எடுத்துக்கோங்க அயன் டானிக்ஸ் அது மாதிரி டானிக்ஸ் எழுதி வாங்கிக்கோங்க
டானிக்தா கேட்ட அந்த கிளினிக்ல இல்ல போல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா டேப்லெட்டா எடுத்துக்கிட் ட்டாதாம அதான் டேப்லெட்டா சாப்பிட்டாதாம உனக்கு வந்து இதுவா இருக்கும் நீன்னு டேப்லெட்ட சாப்பிட்டு அப்போ தான் வந்து விட்டமின் சி எல்லா பண்ணாதா அந்த அயனோட அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்பதா வந்து இது மூணு மாசம் ஆகும் செரியாவ இப்ப உடனே எல்லா செரியாவாது மூணு மாசம் ஆகும் அப்டி சொல்லிட்டாங்க பி பி ரொம்ப லோவயிடுச்சிங்க எனக்கு பி பி ரொம்ப லோ ஆயிட்டு ஜி ஹச் போய் பாருங்க அப்டி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க
எனக்கு வந்து பி பி அதிக ஆயிட்டு எனக்கு ஒன் எயிட்டி வரைக்கும் போய்ட்டு பி பி நா கன்சிவா ஆனத்துல இருந்து எனக்கு ஒன் ஏட்டில இருந்துச்சு
ம்
நா டேப்லெட்ஸ் எல்லா போட்டு போட்டு போட்டுதா இது பண்ணனே இப்போ எனக்கு விட்டுருச்சுயென்னா ஆஃப்டர் பிராக்னன்சி கம்ப்ளீட்டா அ இப்ப நார்மல் ஆயிட்டு
ம் ம்
அது மாரி சில நேரத்துக்கு அந்த இது மாறிடும் ப்ரக்னன்சியே சில பேருக்கு மாறும் சுகர் வந்துரு அதுலா நெறைய இருக்கு து
ஆமா எங்க தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து தைராய்டு வந்துருச்சு பிறக்னான்சில ஆமா தைராய்டு வந்து அவங்க இன்னமு டெய் லி மெடிசன் எடுத்துகட்டே இருக்காங்க தைராய்டுக்கு
எம் ஜி சொல்லுவாங்க டென் எம் ஜி ஃபைவ் எம் ஜி எடுத்துக்க சொல்லுவாங்க
ம் அப்புறோ வந்து இன்னொரு அக்காவுக்கு வந்து சுகர் வந்துருச்சு
ம் சுகர் வந்து
சுகர் பி பி ரெண்டுமே வந்துருச்சு டெலிவரியாப்போ அவங்க நா வந்து அப்பயே சொன்ன டெலிவரி அப்போ இப்டி இருங்க அப்டி இருங்கன் சொல்லி சொன்ன அவுங்களுக்கு லேட் டெலிவரின்றதுனால அவங்க வந்து பயந்துட்டு நறைய இது பண்ணிட்டே இருந்தாங்க நம்ம சொல்லறதுல்லா‌ காதுலயே வாங்கல இப்ப ரொம்ப பாவு கஷ்டப்படுறாங்க
அதுதா அ பிபி இன்கிரீஸ் ஆகறதுக்கு வந்து இதுதா ஹெச் பி லெவல் கொறசாலு பி பி ஒண்ணு இன்க்ரீஸ் ஆவு இல்ல லோவாயிடு ஹெச் பி லெவல் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பி பி ஒண்ணு டச்சே பண்ணாது நம்மள அத மட்டு பாத்துக்கணு ஃபஸ்ட்டு
ம்
அது பாத்துட்டீங்கனாலே போது ஓரளவுக்கு நறைய பேரு அட்வைஸ் குடுப்பாங்க தா‌ ஆனா நம் ம ஒடம்பு எப்டி இருக்குது நம்ம பாட்னர் எப்டி இருக்காங்கன்றத வச்சு தா நமக்கு எல்லாமே செட் ஆகு
ம் ம்
அதனால பாத் பாத்துக்கோங்க முருககீர முடிஜ்ஜளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஹெச் பிய அதா இன்க்ரீஸ் பண்ணு வேற எந்த ஃபுட்மே நா சொல்ல மாட்ட எல்லாமே வேஸ்ட்டுதா முருங்கக்கீர மட்டுதா
இங்க எங்கேயுமே முருங்க கீரையே கிடைக்காதுங்க கடையில தா வாங்கணு
ஓ வாங்கிதா செய்யணுமா இது நாங்க இருக்கறது எல்லா இங்க வில வீட்லயு கொள்ளைல மாரோ இருக்கு கொள்ளை
எங்க அம்மா எங்க அம்மா வீட்ல மரோ இருக்கு கீர டெய்லி கீர தா எங்க அம்மா வீட்டுல சூப் தா எங்க அம்மா வச்சு தார சொ குடிக்க சொல்லுவாங்க எனக்
ஊருக்கு போனா எடுத்துக்கோங்க நறையா ஹலோ
முருங்க கீர வந்து இங்க பாக்கவே முடில கடையில இருக்கிறதுனால வார்த் துல ஒரு நாள் மட்டு வாங்கிட்டு வந்து கடைஞ்சுக்கிறது கடை அந்த பருப்பு போட்டு கடையவாங்கல அந்த மாரி கடைஞ்சிருவ
ஊருக்கு போனீங்கன்னா நறைய எடுத்துக்கோங்க முருங்க கீர யாரையாவது குடுத்து விட சொல்லுங்க இல்லன்னா கடைச்சுதுன்னா வீட்டுக்கு வருவாங்கன்னா எடுத்துட்டு வர சொல்லுங் வாங்கிட்டு வரமாட்டாங்களா
ம் அது மாரி குடுக் கூடாது சொல்லிட்டாங்க
அது என்னமோ காசு குடுக்கணு அது மாரி எதோ சொல்லுவாங்க நாங்களல்லா முருங்கக்கீரலா உருவி